தோழி உங்களுக்கு கேக்குதா வணக்கம்
ஆ கேக்குது ஆ கேக்குது தோழி வணக்கம் தோழி எப்பியிக்கீங்க
நல்லாருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்க இங்க பயங்கர மழ ஆ குடும்பத்துல அனைவரும் நலம் உங்கு ஆமா செம மழ பா இங்க செம மழ நறைய மழ இருக்கு கிட்டத்தட்ட மூனு மணிலருந்து பேஞ்சுட்டுருக்கு அததா கேட்டாங்க இப்போ இதுக்கு முன்னாடி பேசுன தோழியே ஏ எங்க வீட்ல மட்டும் மழ வரமாட்டேங்குது வெறு காத்து மட்டு அடிக்குது மழ வந்த பாடே இல்ல அது உங்க ஊர்ல மட்டு எப்டி மழ வருதுன்னுக்கிறாங்க அ தெரியல மூணு நாள் நல்ல மழை இங் இங்க நல்ல திருவிழா வரங்கே
ம்
சக்தியா அந்த அம்மன் சக்தியா என்னான் தெர்ல அவ்ளோ அழகான மழ நேத்து மழ இன்னைக்கு மழ முந்தானேத்து மழ நல்ல மழ தா செம்ம டயர்டாருக்குது எங்க ரெண்டு நாள்ல எந்திரிக்க முல்ல திருவிழால எல்லா அன்னைக்கி நைட் ட்டு ஃபுல்லா ஆட்டம் போட்டது வேல ஆமாப்பா வேலைக்கு வேல பயங்கர வேல வர இன்னொன்னு வர க்க ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் இருந்தனேன்ச்சுங்களா
ஆமா ஆமா கல்யாண வேலைகள்லா எப்புடி போயிட்டுருக்கு
ஆ போயிட்டுருக்குப்பா நல்லா போயிட்டுருக்கு
நல்லா போயிட்டு இருக்கா ஆமா ஆமா பத்திரிகை வைக்கிறதெல்லா முடிச்சிட்டீங்களா
அது வந்து இங்க கொஞ்சோ ஊருக்குள்ள வைக்கிறதெல்லா வச்சிட்டாங்க இன்னு கொஞ்சோ பெரிய டிஸ்டன்ஸா போறவங்க மட்டு ஹஸ்பண்ட் மட் போறாரு ஹஸ்பண்டு சின்ன இன்னோ மூத்தாருக்கறார் அவுங் போயிட்டு வர்டூ ஆ வரம்போத் தூரல்லா என்னால போக முடியாதுப்பா எனக்கு த்து கண்டிஷன் இருக்கு அதுனால கொஞ்சோ தூரமால்லா என்னால போ முடியா து கோயில்லதா கல்யாணோ கோயில்ல முடிச்சுட்டு ரிசப்ஷன் சென்னைலதா இருவத்தஞ்சு கோயில்ல கல்யாணோ பழனில பழநில கல்யாணோ அஹ் இருவத்தி ஏழாந்தேதி தா ரிசப்ஷன் அ இருவத் தஞ்சு கல்யாணோ
ஆஹ்
இன்னிக் இருவத் நாலு நைட்டே அங்க போய்டுவோ. இருவத்தஞ்சு கல்யாண முடிச் சிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட் டு அடுத்த நாள்தா ரிசப்ஷன் எனக்கோ க கல்யாணத்துக்கு நெறைய பேர் வர முடியாது. ஆஹ ஆஹா கல்யாணத்துக்கு நெறைய பேரு வர முடியாதுபா. ஆஹ் கோயில்கெல்லா ஒரு குறிப்பிட்ட பேருதா அதாது அம்பது பேர்னா ஒரு க கல்யாணத்துக்கு வந்து அம்பது பேருதா வந்து கோயில்ல வந்து பர்மிஷன் குடுப்பாங்க. ஜாஸ்தி பேர்லா நூறு எருநூறு பேர்லா ஆஹா அப்டிலா அல்லோவ் பண்ண மாட்டாங்க.
உம் அப்ப எவ்ளோ பேரு?
பேர் உங்க பக்க இருவது பேர் எங்க பக்க இருவது பேர் அவ்ளோதா.
அவ்ளோதா ஆஹ்
இருவது பேருக்கு பொண்ணு மாப்பிள்ளல்லா சேந்து கிட்டத்தட்ட அம்பது அறுபது பேரு வந்துருவாங்க.
அதா முக்கியமான சொந்த பந்தங்கள்.
டு வேற எங்கள்க்கு அவ்ளோ பெரிய ஃபேம் லீலா இல்லப்பா சின்ன ஃபேம்லிதா.
உம்
அஹ் அவரு வீ எங்க வீட்டுக்காருங்க அத்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஊருக்குள்ளே அவங்க பெரியம்மா பெரியப்பா அவங்க ஃபேமிலி அவங்க அப்ப அப்டி கூப்ட்டா எல்லாருமே வந்துருவாங்க
கண்டிப்பா முக்கியமான சொந்த பந்தங்கள மட்டு கூட்டிக்கிட்டே அப்ப போறீங்க நீங்க
கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷனுக்கு எல்லாருமே இருப்பாங்க கொழந்தையில இருந்து வ வயசானவங்க வர எல்லாரு இப்ப இருபாங்க அ ஒன்னு பிரச்ச கெடையாது இந்த கல்யாணம் முடிச்சு ஏ கல்யாண பாத்துட்டோம் பாத்துட்டோம்
ஆ
பாத்துட்டோம் அட்வான்ஸ் ல்லாம் கட்டியாச்சு எல்லா முடிச்சா முடிச்சுட்டு பிறகு பைனல் பண்ணிட்டு வருவோ அது அ அத அவுங்க எல்லாம் ஆம்பளங்க பாத்துப்பாங்கப்பா நம்ப ல்லா
எல்லாத்துக்கு ஆட்ஸ்
நம்ப வந்து வரவு வரவேத்துன்னு யார் யாரு வந்தாங்கன்றது பாத்துட்டு சாப்பிடுங்கன்றது இவுங்க பினான்சி இங்க லாவந்து எல்லாமே ஹஸ்பண்ட் தா ஆ அவுங்கதா எல்லாமே பாத்துப்பாங்க அவுங்க மச்சினர் கொஞ்சொ பாத்துபாரு அவரு கல்யாணம் நாளைக் அவரு பிசின்றதுனால எல்லாமே இவரு தா பாப்பாரு ஆமா அதா பாக்கணும் இன்னொன்னு எனக்கும் எங்க ஓரகத்தியும் கொஞ்ச இது அதுங்க பாத்துக்வாங்க கொஞ்சொ நான் கொஞ்ச பாத்துக்கோட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிட் பண்ணிக்கிறோ மாமனாரு இல்ல
சரி சரி
மட்டும்தா சரி அவுங்க கொஞ்சொ ஏஜ் பர்சன் தான் ஸோ அவுங்களெல்லாம் எந்த டிஸ்டபன்ஸும் பண்ண முடியாது
கண்டிப்பா வயசானவங்கள எதுவும் வந்து இது பண்ண முடியா அதல்ல நம்மதானே அந்த எடத்துல நின்னு எல்லாத்தையு நிறைவேத்தணு கண்டிப்பா
அதனால ஒண்ணும் பண்ண முடியது அவுங்கள
ம்
தெரியாது எனக்கு சரி வர்றது வரட்டும் பாக்கலா அப்டின்னு நடக்கறது நடக்கட்டு ஆண்டவன் மான பாரத்த போட்டோம் அன்னைக்கு மட்டும் நறைய மழை இல்லாம டிஸ்டபஸ்னு தெரிஞ்சுனா கொஞ்சம் நல்லாக்கும்
நல்லா இருக்கும் ஏன்னா கச்ச கச்சன் சாயிந்திரமா காலையில மதியானமா
கல்யாணம் ப்பாயிங்க காலிலே எட்டர எ ரிசப்ஷனா ரிசப்ஷன் வந்து மதியானோ வச் ச்சிருகோ லன்ச் ஆமா மதியான மதியானோ லன்ஞ்சு அது பிரியாணி தா அரேஞ்ச் பண்ணுவாங்க
ஓ ஏனா நீங்க வந்து அப்டி செய்ய மாட் டீங்கல்ல
அ இல்லப்பா அது செய்வோ இல்ல இல்ல இப்ப அதுக்குதா கோயில்ல கல்யாண பண்ணா நான்வெஜ் கெடையாது வெஜிடேரியன் மட்டு தா சாத முடியு அன்னிக் வந்து டிபன் மட்டு சாப்ட்டுட்டு வீட்டுக்குபோய்ருவோ அவ்ளோதா ஈவினிங் வந்து சேர்ந்துட்டு பிறகு அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந் து ரிசப்ஷன் மா இதுக்கு போயிருவோ அப்புறோ அங்க அரேஞ்ச் பண்ணிட்டு பொண்ணு அரேஞ்ச் பண்ணுவா பொண்ணு வர்றதுக்கு நாங்க போறதுக்குலா கரெக்டா இருக்கு ரிசப்ஷன அங்கதாபா அங்கதா வச்சிருக்காங்க சென்னைல தா வச்சுக்கலான்ட்டாங்க சரி அங்கதா ரிலேஷன் அதிகமா இருக்காங்க
செரி செரி அங்க எங்க வச்சிருக்கீங்க சென்னைல மாவோ ம்
உம் உம் அங்க வச்சிருக்கோ
அது ரொம்ப தூரமாச்சே
ஆமாப்பா ரொம்ப அவுட்டுடர்தா என்ன பண்றது அங்கதா வச்சாகணுன்ட்டாங்க அங்க கொஞ்ச ரிலேஷன் அதிகமா இருக்கறாங்க இன்னொன்னு மண்டபம் கொஞ்ச எங்களுக்கு அங்கதா கொஞ்ச சீக்கிரமு கெடச்
ஆனாலு பெரியசா இருக்கு அங்க
ஆமா மாங்காடு மாங்காடுனா எப்டி சொல்றது அந்த பேரு மறந்துட்ட நானு குமரஞ்சாவடி இருக்கு இல்லைங்களா குமரஞ்சாவடிக்கு மேல ஒரு பேலஸ் இருக்கு செமையாக்கும்ப மெயின் ரோட்ல இருக்கு பாருங்க அது அது மில்ட்ரி மில்ட் து ரொம்பஃபேமஸ்சா னுவாங்க அந்த பேலஸ்சா ஆஹ் அதுதா பேசிருக்காங்க நாங்க இன்னு அதெல்லா போய் பாக்கல
ஆஹ் ஆஹ்
ஆஹ் பத்திரிக்க தான்ப்ப அப்டியே இருக்கு இன்னு கொஞ்ச காலி ஆவுல பஸ் தா பெரிய பஸ் அரேஞ்ச் பண்ணிடுவாங் ஆமா ரெண்டு பஸ்ஷு அரெஞ்ச் பண்ணிருக்காங்க
ஓ பொண்ணு வீட்டுக்கு பக்கமா வந்து மாப்ள்ள வீட்டு பக்கம் வந்து
பொண்ணுவிட்டு தனியா வந்துருவாங்க ப்பா நாங்க எங்க மாப்பிள்ளைய வட்டு
ஓ சரி சரி ஆஹ் ஹ பந்தக்கால் நட்ற முறையல்லா எப்பந் பண்ணப்பறீங்க கல்யாணத்
அது கல்யாண அஞ்சாது நாளைக்கு முன்னா அஞ்சாது நாள் இப்ப ஒண்ணு பண்ணுவோ நாங்களே அவங்க அக்கா அக்கா அவங்க அக்கா ஒருத்தர் நாத்தனார் ஒருத்தர் இருக்காங்க எனக்கு கே அவங்க வருவாங்க அவங்க வந் வந்தாங்ன்னா பந்தக்கால் நட்டுடுவாங்க சத்தங்க இல்ல அக்கா மொர மாமா பரவால்ல பந்தக்கால் வைக்கலா ஒன்னு பிரச்சனயில்ல அஹ் அன்னைக்கு வந்து அவங்க வந்து வந்து இது மட்டு வச்சுட்டு போயிடுவாங்க நெலங்கு மஞ்ச நலங்க அன்னைக்கு வச்ட்டு, ஆம்பளைக்கு வச்ட் ஷ்ட போய்டுவாங்க ஆஹ்ம் மூணாவது நாள்ள போற ஒருத்தர் பண்ணுவாங்க அஞ்சாவது நாள் ஒருத்தர் பண்ணுவாங்க ஏழு நாள் போண்ணலா பாது அப்டி கயாணத்துக்கு முன்னாடி இருந்து அஞ்ச நாள் கணக்கு வச்சு செஞ்சு
யரு யாரரு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாரு
இருக்கலாம் இப்ப நா எனக்கு விருப்பமாக நா தனிப்பட்ட முறேல நான் நலங்கு வக்கிறேனா நான் பங்ஷனா கூட நா நடத் த்தலா அத ஒரு மண்டபம் பேசி கூட ஃபங்க்ஷனா கூட நடத் வச்சு கூட ப சாப்பாடு குடுக்கலா அந்த மாரி கூட ஆஹ் ரொம்ப கிராண்டாவும் செய்வாங்க
தட்டு வருச வச்சு அவுங்களுக்கு மாப்பிள்ளகி ட்ரெஸ்ஸு உம் உம்
அன்னைக்கி நக போட் டோ செயின் போட்டுட்டு மோந்தரம் அன்னைக் கே அது தட்டு வருஷ கரட்ட க தட்டு வருஷ மட்டும் எவ்ளோ வச்சோம்னா நூத்தி ஒரு தட்டு வருஷ வச்சோ
அப்டி என்னென்ன செஞ்சிங்க
ஆமா பழ வகைங்களே ஆரஞ்சு ஒரு தட்டு ஆப்பிள் ஒரு தட்டு அப்ப ஆட்ரு பண்ணா வந்திருதுப்பா பத்தாயிரம் ரூபா குத்தா அழகா வந்திருதுப்பா
எல்லாமேங்களா
வீட்டோட கவரோட வந்துருது
ஆஹ் வீட்டுக்கு
எல்லாமே வச்சுட்டு அன்னக்கே நகை போட்டுருவோம் அன்னைக்கே நலங்கு வச்சுட்டு அன்னைக்கு காலேல யாரெல்லா பங்க்ஷனுக்கு அட்டன் பண்றாங்களோ அவுங்களுக்கல்லாம் வந்து கிஃப்ட் குடுப்போ தட்டுல கிஃப டு வச்சு குடுப்போம் ஆஹ் சாப்பாடு அன்னைக்கு காலேல டிஃபன் அரேஞ்ச் பண்ணிடுவோம்
ஓ வர்றவுங்க போறவுங்களுக்கு
எல்லாருக்குமே டிஃபன் அரேன்ஜ் பண்ணிடுவோம் மதியானம் சாப்பாடு நம்ளுக்கு மட்டும் அரேஜ் பண்ணி நம்ம ஃபேமிலி மட்டு மாரி தா சாப்டுவோ அது நலங்கே நல்லா கிராண்டா இருந்தது எங்க நாத்தனார் பையன்ந்து அவருக் கல்யாணமாயி இன்னும் மூணு மாச இன்னாச்சு
சரிங்க ஆஹ்
அதெல்லாம் நல்லாதான் இருந்துச்சு எல்லாமே சூப்பரா நடத்துவாங்க இப்ப கல்யாணம் பொறுத்தவரைையும் எங்க வீடு வந்து பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் பயங்கர ஜாலியா போவோம் ஆஹ் பாட் டு டான்ஸ் எல்லா பயங்கரமா இருக்கு சின்ன பசங்கள என்ன த்துக்கிறாங்க செம டான்ஸு இப்ப இந்த கல்யாணம் மட்டுந்தா ந ங்க கோயில்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோ இவுருக்கு நிறைய நாள் கல்யாணம் ஆவாது இருந்துச்சு சரி தடைப்பட்டனே போஹ் தட்டிதா ஆகுது உஹ் அஹ் ரொம்ப அதாவது ரொம்ப தடப்பட்டுட்டே போச்சு
ஆஹ்
அதனால என்றதுக்காக இருபத்தஞ்சு வயசுலதா ட்ரை பண்ணட்ருக்குறோ பொண்ணு கெடைக்காத இப்பதா கொஞ்ச அப்படியே செட் ஆச்சு
பொண்ணு உங்களுக்கு சொந்தமா அசலா
அசல் தான்ப்பா சொந்த இல்ல இது புரோக்கர் மூலியமா தா பாத்
சரி சரி சரி
ட்ரமோனியம் இங்க இருக்கு அது மூலியமா சொல்லி வச்சு சு இன்னொரு புரோக்கர் வந்து அவங்க ஜாதகம் செக் பண்ணோ எட்டு பொருத்த அப்படி நல்லா இருந்துச்சு ரெண்டு பொருத்தந்தா பொருந்தல அய்யய்யோ அப்புறோ ஜாத கேக்கும்போது இந்த பொண்ணு தா நல்லா இருக்கு இவங்க கட்டலான்ட்டாங்க அய் இந்த பொண்ணு மட்டுந்தா இவனுக்கு இவருக்கும் புடிச்சிருச்சு எங்க மச்சனனுக்கும் சரி அதனால டக்குன்னு என்ன பண்ணலா புடிச்சம் போதே கட்டி புடிச்சாத கட்டி வச்சாதா இல்லன்னா வச்சுக்க ரொம்ப கஷ்டம் ஆஹ் வி அஹ் ஆஹ் பேசி முடிச்சாச்சு அப்புற இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போயனா வ தான் வச்சுக்குங்க அப்புற கொஞ்ச கஷ் டமாயிடு அப்புற இன்னு ஏஜ் தேர்டி ஒன் தேர்டி டூ அப்படின்னு போயி
கண்டிப்பா வயசு அதிகமா அந்த பருவத்தின் பய பயர் செய்யணும்ல
ஆமா ஏன்னா நம்மள பண் டிபெண்ட் பண்ணியே இருக்கக் கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா செரிங்க தோழி. நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிந்து விட்டது. மீண்டும் பேசுவோம், நன்றி தோழி நன்றி.
நன்றி தோழி